ஏங்க நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நல்லாருக்கேங்க சாப்டாச்சா ஆ முடிஞ்சுங்க நீங்க உங்ளுக் முடிஞ்சுங்ளா
ஆ முடிஞ்சிதுங்க சாப்டாச்சுங்க நீங்க சாப்டாச்சுங்ளா
ஆ சாப்டேங்க இந்த ஊறுகா கொஞ்சோ ரெடி பண்ணிட்ருக்கே
ஓ
ம்
ஊருக சாப் ஊருக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா
ஆ ஆமாங்க நா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஊருக்கா நாலு உருகா எப்பொழுதுமே எங்க வீட்ல போட்டு வச்சுருப்பேங்க ம் மாங்கா ஊருகா எலுமிச்சம்பழ ஊருகா நார்த்தங்கா ஊருகா பெரண்ட ஊருகா ஆ பாத்தீங்கன்னா அந்தந்த மாங்காயு எலுமிச்சங்காயு எப்பொழுது இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா பெரண்ட பெரண்ட ஊருகாயா போடாம பெரண்ட தொக்கு மா இஞ்சி தொக்கு இது மாரி தொக்கா போட்டுக்குவேங்க இப்டி தொக்கா போட்டுக்கிட்டோன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தோசைக்கி இட்லிக்கி சப்பாத்திக்கி எல்லாத்துக்குமே வச்சு சாப்ட்டுக்கலா இப்ப ஊருகான்னு பாத்தீங்கன்னா ஊருகா வந்து சாப்பாட்டுக்கு மட்டுதா சாப்ட முடியு இதுன்னா எல்லாத்துக்குமே சாப்ட்டுக்கலா இப்ப ஒரு நேரோ நைட்டு வைக்க முடியல இல்ல கொழம்பு இல்ல அப்டின்னா இந்த தொக்க வச்சு சாப்ட்டுக்களாங்கா
ஓ செரி செரிங்க நானு நீங்க சொன்ன மாரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி சீசன் அப் அப்போ தக்காளி நெறைய கெடைக்குமுலங்க வெல கம்மியா இருக்குறப்போ அப்ப தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருவே அத நாங்க சாப்பாட்டுக்கு போட்டு சாப்டுவே நம்ம டூர் எல்லா போம் போது சப்பாத்திக்கு செய்வோமில்லங்க தக்காளி தொக்கு அந்த மாரி கேடாதுங்க அதவே நல்லா நம்ம செஞ்சுட்டோம்னா ஒரு ஆறு மாசத்துக்கல்ல வச்சுக்கலாங்க அப்பப்ப எப்ப தேவையோ சாப்பாட்டுக்கு போட்டு சாப்ட்டுக்கலா ஆனா பெரண்ட தொக்கல்லா நா செஞ்சதில்ல எனக் தெரியா செய்றக்கு தக்காளி தொக்கு செய்வே நானு எலுமிச்சங்கா ஊருகா செய்வே மாங்கா ஊருகா நார்த்தங்க ஊருகா அப்பற மழ நெல்லிக்கா ஊருகா அது நாளுமே செஞ்சு வச்சிருக்கங்க
அது பிரண்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல்லங்க பிரண்ட வந்து பிரண்டை வந்து நம்ளுக்கு கை கால் வலிக்கி இது ஆ கை கால் வலிக்கெல்லா ரொம்ப நல்லது பெரண்ட வந்து நம்ளுக்கு ஒடம் கு ரெம்பா நல்லது செரிமானத்துக்கு இதுக் லா நல்லது பாத்தீங்கன்னா பெரண்டைய சட்னியா அரைக்லா சட்னிக்கு வந்து நம்ம வந்து கொழுந்து கொழுந்தா இருக்கணு ஆனா பெரண்ட தொக்குக்கு வந்து அப்டி இல்லங்க நம்ம முத்தி போயிருந்தாலு எடுத்துக்லா அந்த வந்து ஒரு மேல தோல் மாரி இருக்குங்க அந்த தோள்ல வந்து நீக்ணு அப்டி பெரண்ட கிளீன் பண்ணும் போது சுத்தம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கையெல்லா வந்து அரிப்பெடுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுனா தேங்காண்ண மொதல்லே தடவிக்கணு தேங்க எண்ண தடவிட்டு அந்த நாலு சைடு வந்து நாரு மாரி வரு அந்த நாலு தோல உரிச்சுட்டூ அத சின்ன சின்னதா கட் பண்ணிறனுங்க சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அத நல்லா எண்ணெயில வணக்கிக்கணு இப்ப நம்ம பிரண்ட ஒரு டம்ளர் போடுறோ அப்டின்னா அதே அளவுக்கு பூண்டு போ பெரண்ட ஒரு ஒரு டம்ளர்னா பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு அர டம்ளர் சேத்துக்கணு அப்பதா கொஞ்சோ டேஸ்ட்டு நல்லாருக்கு பெரண்ட மட்டு போட்டோனா அப்டியே அது ஒரு மாரி நார் நாரா வரு ஆ இது ரெண்டையு நல்லா எண்ணெயில வணக்கிருனுங்க எண்ணெயில வணக்கி மிக்சியில அடிச்சிரலா மிக்சியில அடிச்சதுக்கு அப்புறோ அத தனியா வச்சுக்கணு தனியா வச்சுட்டு எண்ணெ நல்லா நெறைய நல்லெண்ண ஊத்துணுங்க நல்லெண்ணயில ஊத்துனாதா நம்மளுக்கு ஆறு மாசோ ஆனாலு கெடாது நல்லா எ அந்த எண்ணெ ஊத்தி அந்த தொக்க போட்டரணு அரச்சு வச்ச அந்த விழுத போட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரோ அடுப்ப வந்து கொறச்சு வச்சு ரணு ரொம்ப கம்மியா வச்சு அது வந்து ஒரு மூணு மணா நேரோ நல்லா கொதிக்க வைக்கணு கொதிக்க வச்சதுக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா அதுல அது கொதிக்கறதுக்கு முன்னாடியே ஹம் மெளகாத்தூளு உப்பு அதே மாரி வந்து நம்ம அந்த பெரண்டை ம் பூண்டயு அரைக்கிறோல்லங்க அதுக்கு வந்து நம்ம தண்ணி சேக்க கூடாது தண்ணி சேத்தா சீக்கிரோ கெட்டு போயிரு நம்ம வந்து புளி கரச்சி புளித்தண்ணியதா சேக்கணு அந்த புளித்தண்ணிய சேத்துட்டு மெளகாத்தூளு உப்பு புளித்தண்ணி இத மூணு நல்லா ஒரு மூணு மணி நேரோ கொதிக்க வச்சோனா அந்த ப பச்ச வாசன போயிரு பச்ச வாசன போனதுக்கு அப்புறோ உப்பு புளி காரோ எல்லா கரெக்ட்டா இருந்ததுன்னா லாஸ்ட்டா வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ பெருங்காயம் இது வெந்தய பொடி வெந்தய பொடிய வெந்தயத்த வறுத்து நல்லா கொஞ்சோ லைட்டா பொடி பண்ணி வச்சுட்டு வெந்தயமு பெருங்காயத்தூளு கொஞ்சோ போடுவாங்க லைட்டா வாசத்துக்கு நல்ல மணமா இருக்கும் அவ்ளோதாங்க பெரண்ட அஹ் அத போட்டு ஒரு கெளரு கெளரி அடுப்புல இருந்து இறக் ணு ஆனா என்ன ஒரு ரெண்டு மண் நேரமாவது கொதிக்கணு அப்பதா வந்து அது கெடாம இருக்கு ஒரு ஆறு மாசோ வரைக்குமே தாங்குங்க
நீங்க சொன்னது நல்லாதா இருக்குங்க பெரெண்ட செஞ்சா ரொம்ப நல்லது தோழி பெரண்டைல நெறய சத்துக்கள் இருக்குது எங்க வீட்ல செடி வச்சுருக்கே பெரண்ட நெறய செடி இருக்கு நா சட்னி மட்டு அரப்பேங்க ஆனா ரெண்டு மண் நேரோ நீங்க கேஸ்ல வைக்கணுன்னு சொல்றீங்கள அது எவ்ளோ நேரோ அடுப் புல வச்சு இவ்ளோ நேரோ வைக்கணுமாங்க
நம்ம வந்து இப்ப உடனே உடனே சாப்பு சாப்புற மாரி இருக்குதுன்னா அவ்ளோ நேரத் தேவல்லங்க ஒரு கால் மண் நேரோ இருபது நிமிஷோ வச்சிருந்தா போது நம்ம ஒருவேள அத நெறைய நெறய வேணு நம்மளுக்கு ஸ்டோர்ல ஸ்டோர் பண்ணி சேகரிச்சு வைக்கணு அப்டின்னா ஒரு ஒ ஒன்றர மண் நேரோ இல்ல ரெண்டு மண் நேரமாவுது வச்சிருக்கணுங்க அப்பதா வந்து பெரண்ட கெட்டு போகாம இருக்கு
ஓ அப்டிங்ளா நா பெரண்ட சட்னி தாங்க செய்வே பெரண்ட சட்னினா உங்களுக்கு அஹ் சாப்பாட்டுக்கு சாப்புலா அப்புறோ இட்லி தோசைக்கு சாப்புலா கொழந்தைக கொழந்தயு நல்லா சாப்புடுவாங்க ஆனா நானே ஃபஸ்ட் வந்து சின்ன வயசா இருக்கும் போது பெரண்ட சாப்ட்டா தொண்டையெல்லா ஒரு மக்கிற மாரி இருக்கு அந்த மாரி நெனச்சுட்டு ரொம்ப நாள் செய்யாம இருந்தேங்க அப்புறோ பக்கத்து வீட்ல ஒரு எங்க வீட்ல அப்ப செடி இல்ல பக்கத்து வீட்ல இருந்துச்சு அங்க இருந்து ஒரு பாட்டி தா சொன்னாங்க நீ முத்துண தலையெலா முத்துண செடி போட்டாதா மக் சோ கொழுந்து தலையா வரத வந்து கிள்ளிட்டு அந்த எலைகளும் கொஞ்சம் போட்டு சட்னி அரச்சா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன் சொன்னாங்க அப்ப சேரி நம்மளு ஒரு நாள் செஞ்சு பாக்கலான் சொல்லிட்டுங்க அந்த கொழுந்தா கிள்ளிட்டு வந்தே கொழுந்த கிள்ளிட்டு வந்து அ அந்த இது இதெல்லா மேலக்குறதெல்லா நீக்கிட்டுங்க நீங்க சொன்ன மாரி இது நாலு பக்கோ இருக்குமுலங்க நாரு அதயெல்லா எடுத்துட்டுங்க பொடி பொடியா கட் பண்ணிட் நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க தேங்கா எண்ணெய்ல நல்லா வணக்கிக்கோணு அந்த பெரண்டைய மட்டு எலைகளும் போட்டுக்லா ஆனா கொழுந்து எலயாதா போடணு போட்டு நல்லா வணக்கிட்டுங்க அப்றோ வணக்கி எடுத்து வச்சு ஆற வச்சிரணு இன்னொரு பக்கோ வந்து எண்ணெய் ஊத் திங்க ஆயிலு இதுக்கு வந்து தேங்கா எண்ண இதுக்கு வந்து ஆயிலு ஊத்திட்டுங்க அ கடல பருப்பு இருக்குலங்க கடல பருப்பு வர மொளகா அப்புறோ கொஞ்சோ தேங்கா சின்ன வெங்காயோ பூண்டு வெள்ளப்பூண்டு கருகாப்பில இதெல்லாம் போட்டுங்க நல்லா வணக்கிட்டுங்க அத அத இது கூடவே போட்டு வச்சு நல்லா ஆற வச்சுட்டுங்க கொஞ்சோ ஒரு கொஞ்சமா புளி போட்டுட்டுங்க அரச்சுட்டோம்னா சட்னி சூப்பரா இருக்குங்க கொழந்தைங்க நல்லா சாப்ட்டாங்க அப்புறோ அது மக்கிறது அது மாரி எதுமே தெரிலீங்க சூப்பரா இருந்த்ச்சு இந்தக் கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி எப்டி இருக்கு அத விட ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுங்க
ஆமாங்க பெரண்ட சட்னி நல்லா இருக்குங்க
ஆனா கொ கொழந்தைக வந்து மக்கிதுன் சொல்லிட்டு சாப்ட மாட்டாங்க ஆனா நீங்க வந்து கொழுந்த நீங்க வந்து தொக்குக்கு வந்து மு முத்துன காய் கூட போட்டுக்கலான் சொன்னீங்க நீங்க சட்னி அரைக்கும் போது முத்துனத போடாம கொழுந்தா இருக்கிறத போட்டு பாருங்க
சேரிங்க அப்புறோ ஊறுகா நெறய வீட்ல இருந்தா வந்து ஊறுகா வந்து குபேரனோட இதுன் சொல்வாங்கங்க ஊறுகா நம்மளுக்கு நெறய வீட்ல வச்சிருந்தோ அப்டின்னா பண கஷ்டோ இருக்காதுன் சொல்லுவாங்க தெரியுங்ளா
ஆ தெரியுங்க நானு வச்சிருக்கேங்க நானு அதாங்க ட்ரு எ எலுமிச்சம்பழ ஊறுகா மாங்காய் ஊறுகா நெல்லிக்கா ஊறுகா நார்த்தங்கா ஊறுகா அது நாலுமே வச்சிருக்கேங்க நாலு ஜாடியில போட்டு வச்சிருக்கே எனக்கு ரொம்ப புடிச்சது மாங்கா ஊறுகாதாங்க நா மாங்கா ஊறுகா மட்டுந்தா அதிகமா சாப்ட மாட்டே எப்பாது ஒரு நாள் சாப்ட்டேன்னா மாங்கா ஊறுகா தா சாப்டுவே
ம் அதாவ்து குபேரன் வந்து அந்த ஊறுகாய்ல தா குடியிருக்காருன் சொல்லி சொல்லுவாங்கங்க
ஆமாங்க நானு கேள்விபட்ருக்கே
ம் அப்புறோ மா இஞ்சி கேள்விபட்ருக்கீங்ளா
எனக்கு மாயிஞ்சி கேள்விப்பட்டதில்லைங்க ஆனா அந்த பூண்டும் போடுவாங்களாங்க அதுல அந்த அந் இந்த ஊறுகா பூண்டு ஊறுகா எனக்கு ரொம்ப பிடிக்கு அந்த பச்ச மொளகாயும் போட்டு செய்றதானுங்க அது
இல்ல இல்லங்க மாயிஞ்சின்றது வந்து பாத்தீங்ன்னா பாக்குறதுக்கு இஞ்சி மார் இருக்கு ஆனா இஞ்சி வந்து கொஞ்சோ அ மேலேல்லா தடிப்பா இருக்க மார் இருக்கு இது வந்து ஒரே ஒரே சமநெலையில இருக்க மாரி இருக்கு ஆ பாத்தீங்கனா அதுல ஒரு மங்கா வாசோ வரு அந்த இஞ்சிய நம்ம அறியு போதே கட் பண்ணு போதே பாத்தீங்கன்னா மாங்கா வாசோ வரு அது தோல் சீவிட்டு இப்ப பெரண்டைக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு டம்ளர்னா அர டம்ளர் பூண்டு இருந்தாலே போது ஆனா வந்து மாயிஞ்சிக்கு பாத்தீங்கனா ஒரு டம்ளர் இஞ்சி ஒரு டம்ளர் இஞ்சி எடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு பூண்டு சேர்க்கணுங்க போ ஆ அதே இதே மாரிதா அது இது வந்து வணக்கெல்லா தேவ இல்ல கட் பண்ணி அரைச்சி ஆ நல்லெண்ணெய்ல நல்லா நல்லெண்ணெய்ல நம்ம கொதிக்க வச்சன்னு வச்சுக்கோங்களே அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க நல்ல நல்லெண்ண யூஸ் பண்ணு போது நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி நல்ல டேஸ்ட்டு குடுக்கு சீக்கிரோ கெட்டு போகாது
ஆமாங்க ஊறு காயினே உங்கள்க்கு நல்லெண்ண தானங்க நன்னதே செஞ்சாதா உங்களுக்கு அதோடது சத்து வந்து எச்சா கெடைக்கு எந்த ஊறுகாயுமே நல்லெண்ணையிலா செஞ்சம்னா ரொம்ப நாளைக்கி கெடவு செய்யாது அது டேஸ்ட் நல்லா கூட்டிக் குடுக்குங்க நல்லெண்ண அப்புறோ ஊர ஊர ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு நா எல்லாமே மாங்கா ஊறுகா எல்லா ஊறுகாயு நல்லெண்ணெயில தாங்க போட்டு செஞ்சிருக்கே நல்லெண்ணெயில போட்டு நல்லா வணக்கிருவங்க எனக்கு ஊறுகா செய்ய தெரியு உங்களுக்கு ஊறுகா செய்ய தெரியுங்க எனக்கு மாவிஞ்சி மட்டு தெரியாதுங்க ம மத்தபடி இது எல்லாமே செய்ய தெரியு செரிங்க நீங்க அ எனக்கு இந்த மாயிஞ்சி ஊறுகா வந்து எனக்கு நீங்க போட்டது கொஞ்சோ குடுங்க நா சாப்ட்டு பாக்குறே டேஸ்ட் எப்டி இருக்குனு அதுக்கப்புறோ வந்து நா போட்டுக்கிறே ஏனா ஏற்கனவே நாலு வகையான ஊறுகா இருக்கு அப்டி இது வந்து இப்டிகு கொழந்தைகளுக்கு புடிச்சதுனா வேணா செஞ்சு குடுத்துறே எதுக்குங்க அதிகமா ஊருகா நாலு ஊறுகாயே மொதல்ல தீந்தாலே போதுங்க ஏனுங்க
ஆமாங்க நானு போய் ஊறுகா போடுறேங்க மாயிஞ்சுதா அறுத்து வச்சிருக்கே நாளைக்கி கூப்புடுறேங்க ஊருகா போட போறே
ஆ செரிங்க
ஆ செரிங்க